ஹலோ
கேக்குதாங்க ஹலோ கேக்குதா ஆஹ் ஒகே எனக்கு கேக்குது அஹ் உம் சொல்லுங்க எதுல உட்டோ சாப்டங்க சாப்ட நீங்க ம் இல்லங்க உன்னோ போல வா உம் பாதி துரோ போன எந்து ஃபைல் ஒன்னு லோன் ஃபைல் ஒன்னு டிஸ்போர்ஸ்மெண்ட்ட குடுத்திருக்கே அது கம்ளீட் ஆகலனு ரிட் கூட்டாங்க போன் பண்ணி சே அதா ரிடன் வண்ட ப்ராஞ்சுக்கு பேங்குனா அப்டிதாங்க இருக்கோ இல்ல இல்ல இனி பேசுன்ன அதனால நீ பண்ணாதா ஆகோ இல்லனா அடுத்தமா மாசோ ட்டு போய்டு கவுன்சலு
அப்டியா
குடுத்துவுட்டோன அங்க
ஆஹ் ஆஹ் சரி ஓகே ஓகே நாவ்ம் சமைக்க போற அடுத்தது
அதுதா ன்ன சமைக்கனுட்டு கேகற
அதா ஏற்கனே உங்கள்ட்ட சொன்ன தான இட்லி வேர்கடல சட்னி
சொல்லல போல ஆஹ் ஆஹ் சரி ஓகே ஓகே ஆ இப்ப அப்புறோ திரும்ப இன்ன டென் ஓ கிளாக் கிளம்புவீங்ளா
டென் இல்லங்க லேட் ஆவோ பதினொன் பன்னென்டாயிடு
லெவன் டுவெல் ஆவுமா ன்ன எங்க ஹெச் டி எஃப் சி பேங்கா
இல்ல இல்ல இப்ப ஹெச் டி சி ஹெ ச் டி எஃப் சி லந்து வந்துட்ட
இல்ல எனக்கு புரில கேக்கறது ரொம்ப லோவா இருக்
ஹெச் டி எஃப் சிலதா ஒர்க் பண்ணிட்டு இருந்த
ஆஹ்
இப்போ டூ மந்தாவ்து எப்டிடா இப்ப வந்து
எங்க இப்ப எங்க
ஹெச் டி வி
ஹெச் டி வியா
அது ஹெச் டி எஃப் சி யோட பாட்னர் கம்பெனி
அப்படியா ஆஹ் ஆஹ் ஓகே ஓகே சரி என்ன எதோ போன ஏதோ ஷேக் பண்ணிட்டே இருக்கீங்களா எனக்கு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருகு கிளியராவே இல்ல
ஹெட்செட்தா பேசிட்ருக்க ஆமா ஆமா ப்ளூடூத்ல பேசிட்ருக்க
ஆ சரி ஓகே ஆம் ஆ கேக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸு கொஞ்ச பொறுமையா பேசிட்டு போங்க ஒன்னுமே கேக் க்க மாட்டேன்து எனக்கு ஏதோ பிரேக் ஆயி கேக்குற மாரியே இருக்கு
பசங்க எப்டி படிக்கிறாங்க
ஆ நல்லா படிப்பாஹ பாப்பா
ம் சரி ஆமா ம் சூப்பருங்க
ஆ அவள பத்தி எந்த பிரச்சனையு இல்ல ஒ போது
ஆஹ பரவாயில்ல அதா இருந்தாலே போது
ஆமா அது மாரிதா இருக்கணு என்ன கொஞ்ச சேட்ட அதிக அவ்ளோதா அதுக்கு மட்டு தாங்க முடி முடியாது சேட்டையெல்லா
ட்ட பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளோதா ஆ
எங்க அக்கா பைய அதுக்கு மேல எட்டாது படிக்கிறா டெய்லி காலைலே வச்சதா தெறந்துட்டே போவா ஸ்கூலுக்கு
ஆ உன்னுமா
ஆமா வேற ஸ்கூல் மாத்திட்டாங்க இந்த வர்ஷ முன்ன வந்து வீட்டாண்ட இருக்க ஸ்கூல்லயே படிச்சா இந்த டைம் கொஞ்ச பெரிய ஸ்கூல்ல சேத்துட்டோமா அதனால அவ ஃபிரண்ட்ஸல்லா விட்டுட்டு போயிட்டானு டெய்லி அழுதுன்னுருக்
ஆ ஆமா சின்னப்பிள்ள தெரியில ஆ ஆ
பாத்துட்டே இல்ல அழுதுன்னே இருக்க வப்பா எங்களெல்லா
ம்
அப்டிதா உட்டோ ஒரு மாச ஆயிடுச்சு உன்னும் அதுல ஆயி பாடு இல்ல அதுல காலையில அழுதுட்டு போறா ஈவினிங் வேற டெய் ட்ட உக்காந்து உம்முன்னு உக்காந்துருப்பா அழுதுன்னு
ஐய்யய்யோ இதே மாரி எத்தன நாள் போறது கஷ்டமா இருக்குமே
ம் சேரி நாங்களு டெய்லி சமாதானப்பத்தின்னுதா இருக்கோ கேக்கதெல்லா வாங்கி குத்துக்குனு
ஆ ஆ அ அது எல்லாமே வாங்கிட்டு உம்முன்னே இருக்குறானா
எல்லா வாங்கிட்டு அந்த டைம் மட்டு சிரிக்கிறது திருப்பி அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணுவா அழுகுறத
ஆ ஆ ஓகே
அப்புற உங்க ஃப்ரெண்டு என்ன பண்றாங்க
யாரு
உங்க ஃப்ரெண்டு
பிரண்டு ஆ ஆ ஏ ஃப்ரெண்ட்ஸு காமனா கேக்குறீங்களா
ஆ ஆமாமா
ஆ எனக்கு இப்ப ஃபிரெண்ட்ஸ் பாத்தோன்னா சென்னைல வந்து ஒருத்தவங்கதா இருக்குறாங்க
ம்
ஆ அதுவுன்ட்டு ரொம்பெல்லா பேசுறதுல்ல இப்ப நடுவுல ஆமா ஒரு மீட்டிங் போட்டப்ப கெட் டு கெதர் போட்டப்ப பேசுனது அவ்ளோதா அவரு எல்லாரு லைஃப்ல பிஸியா இருக்குறாங்க ஆமா ஒர்க் ஃபிரம் ஹோம் பண்றா அதனால எல்லாரு பிஸியா இருக்காங்க அவுங்க ஹஸ்பண்ட் வந் து ஐ டி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க அவுங்களு ஒர்க் ஃப்ரம் ஹோமு அதால டைம் எல்லாருக்கு கரெக்டா போது ம் இருந்தாலு வெட்டியா பேசுற்துக்குன்னே செல பேர் இருப்பாங்கல்ல அது மாரிதா நானு யாரு கால் பண்ணா ணாலு பேசுவ எனக்கு
ஆமா எனக்கு யாரு கு வந்து கா கால் பண்ணுவாங்க எல்லாருமே எனி டைம் நா அவைளபிள் ஏன்ட்ட எல்லாரு பேசுவாங்க ஆ அ அது உன்னோ கொஞ்சோ செட் ஆவல லைஃப் எனக்கு பிஸி ரொட்டின் உன்னு வர்ல
ம் பிரியாருங்கிங்கல்ல வீட்ல அதனால உங்களுக் இருக்காது
புரியல
வே வேலைக்கு ஒர்க் பண்ணீங்கனாதா அந்த பிஸி ஒ ஸினு வரு இப்போல்லா நல்லாருக் ம் சாப்டே காலையில மட்டுந்தா கொஞ்சொ பசங்கள ரெடி பண்ணி அனுப்பர வரைக்குந்தா கொஞ்சோ பிஸியா இருக்கு அதுகப்பறோ ஃப்ரீ ஃப்ரீதா போர் அடுச்சிரு பாத்தாலு போரடிக்கும் ஃபோன பாத்தாலும் போரடிக்கு
ஃபோன பாத்தாலு போர் அடிக்குமாஹ் அ ஆ ஆ ஓகே ஓகே உங்களுக்கு என்னா அப்றோ வே ஜாபுக்கு போறனால ஃபோ ஃபோன்லா பாக்க டைம் இருக்கா?
ஃபோன அவ்ளோல்லா பாக்க முடியாதுங்க ஈவினிங்ல மட்டுந்தா காலைல போனா மீட்டிங்கு அப்புறொ ஃபீல்டு அது இதுன்னு பொயிருவே சும்மா சாப்டும்போது கொஞ் நேரோ பாப்பே ஈவினிங் வந்துட்டன்னா அ ரீல்ஸ் பாத்துட்டு பப்ஜியாட போயிடுவ பசங்க கூட பப்ஜி ஆடுனனா ஆ நல்லா நல்லா டைம் பாஸ் ஆயிடு வேணுமானா வரைக்கு சரிடா இருடான்டாரு
ஆ ஓ நீங்க அப்டியா கேம்முல்லா வெளாண்ட்டு அது உள்ளார பெயிடுவீங்களா? அதுதா நெறைய பேர் வந்து அடிக்ட் ஆவறது அது ஏ வெப்ற வெளாடுறீங்க
அடிக்ட்டல்லா இல்லங்க நம்ப பசங்க ஃபோன் பண்ணா மட்டுந்தா போவ ம் இப்போ ஃபரெஷர்லயே இருக்கோமா இன்னைக்கெல்லா ஃபீல்ட சுத்திட்டு தல வலியா இருந்தோ கொஞ்சோ டிப்ரெஷனாவே இருக்கு அ ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட போயிட்டு கொஞ்ச நேரோ சிரிச்சிகிரிச்சு விளாண்டன்னு வச்சுக்கோங்க அப்டியே மறந்துருவோ விளாண்டு டென்ஷன்ல்லா மறந்துடுவோ
ஆ அ இன்னு ஈ ஈவ்னிங் இது ஒர்க் முடிச் ட்டு ஒரு ஒன் ஹவரு பசங் கூட போய் ஸ்பெண்ட் பண்ட்டு வருவீங்ளா
ஆமா ஆமா ஈவ்னிங் போவே தாயோ ஆடுவோ பெட்டு கட்டி ஆடுவோ தாயம் ஆடுவாங்கல்ல
அப் அப்டியா ஆ ஆ அ
அப்பாவோட வெளாடுவோ அப்டி இல்லேன்னா போடுவோ போய் சாப்புட்டு வந்து கொந் நேரோ பேசிட்டு பப்ஜிக் ஃபோன் பண்ணாங்கன்னா போய் பப்ஜி ஆடுவே இல்லன்னா ஒரு பத்து பத்தரை பதினொரு மணி வரைக்கு வொக்கான்னு பேசினே இருன்ட்டு வீட்டுக்கு வந்துருவோ
ஆ அ அ சரி ஓகே ஓகே
நீங்க
ஆ
நீங்க என்னா பண்ணுவீங்க
எப்ப வீக்கென்டா?
இல்ல இல்ல நார்மலாவே வீட்ல என்னாப்
நார்மலா வீட்டுல என்ன நானு காலையில என்ச்சு சமைக்க ஆரம்பிச்சனா அப்டியே ரொட்டினா வேலதா இந்துகிட்டே இருக்கு எனக்கு போன் பக்க தா டைம் இருக்காது நல்லா தூங்குவே நான் னு பகல்லியு தூங்குவா நைட்டு தூங்குவா தூங்குறதுக்குதா என்னமோ டைமே இல்லாத மாரி இருக்கு
பரவால்ல எங்க அக்கா மாரி தா இருக்கீங்க நீங்களு இல்ல எங்க அக்கா லீவுல தா தூங்கு ஸ்கூலுக்கு போறாங்க அவுங்க
அப்டியா ஆஹ் ஆஹ் ஒர்க் பண்றாங்களா
ஆமா டீச்சரு லீவு வுட்டுட்டா தா போதும் நைட்டே சொல்லிடுவாங்க உங்களுக்கு டிஃபன் கெடையாது இல்ல அப்டின்டு தூங்குனான பதினோரு பண்ணன்டு மணிக் தூங்குவாங்க நாங்களு லீவுனா அவ்ளோதா யாரு எழமாட்டோம் காலையில மொத்த பேரு வேலைக்கு போயிடுவோ வீட்ல காலையிலயே வந்தோன தூங்கிருவோண பதினொன்ற பன்னெண்டு ரெடி ஆகும் டேரக்டா லஞ்ச் தா நானு ஜென்சு சேந்து சாப்பிட்டு அதுக்கு அப்றோ தா வெளிய போவோமே
ஆஹ் ஆஹ்
போயிட்டு அதுக்கப்றோ கிரிக்கெட் ஆடுறது அந்த மாரி ம்
செரி ஓகே ஓகே ஒரே ஒரு அக்காவா
ஒரு அக்கா ஒரு அண்ணா
ஒரு அண்ணே ஜாயிண்ட் ஃபேமிலியாதா இருக்கிறீங்களா
ஆமா நானு எங்க அக்கா எங்கண்ணே மாமா நாலு பேரு இருக்குறோ ஏன எ நாங்க பசங்கதா ஜென்சி எல்லாருமே பேங்க்ல ஒர்க் பண்றோ
அப்டியா ஆஹ் ஆஹ்
எங்க அக்கா மட்டு டீச்சர்
ஆஹ் ஆஹ் செரி ஓகே ஓகே ம்
ம்
அப்றோ என்ன நைட்டு டின்னர் தோசையா
ஏங்க எல்லா வீட்லயா தெரிலங்க வீட்டுக்கு போனா தா தெரியு
ஆஹ் ஆஹ்
சப்பாத்தி சப்பாத்தி காலையில சாப்டே மீதி மாவு ஏதாவது மீந்து இருந்துச்சு னா நைட்ல அதுவே செஞ்சிடுவாங்க
ஆஹ் என்ன முன்னாடியே போன் பண்ணி என்ன சாப்பாடுன்னு கேட்டுடீங்களா ம்
என்னன்னு கேக்க மாட்டே போயிட்டு எதுனா செஞ்சு வெச்சுருப்பாங்கள அத சாப்டுருவ அப்போ பிரஷர் பண்ணக்கூடாதுல்ல அவங்ளு மீட் போறாங்க இது வேணுனா அது வேணுனுனா இந்த அவுட் இப்டி எது செஞ்சுடுவாங்க அது சாப்டு வேண்டியது அவ்ளோதா
ம் ஓகே ஓகே உங்கள்ட பேசுனதுக்கு நன்றி டைம் முடிஞ்சிருச்சு வைக்கிறே ஆஹ்
டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு
அதுவே கட் ஆகுங்க
அதுவே கட்டாகுமா
ம் கட்டானதா கனைக் க்காகு ஆகு நம்ளே பாதியில கட் பண்டா சில டைம்ல சிங்க் ஆகாது டைமிங்க்
அப்டியா இல்ல டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா வச்சறது
அதேதா டென் மினிட்ஸ் லெவன் மினிட்ஸ்ல அதுவே கட் ஆயிடு கட் ஆகும் போது வுட் ருங்க அப்பதா கம்ப்ளீட் ஆகு இல்ல சில டைம் வந்து சிங்க் காவாது டென் மினிட்ஸ் அப்றோ என்னாவுனா கவுண்ட் வராது ம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
ஹஹா
எப்ப பத்து நிம்ஷ ஆவுன் வெயிட் பண்ணீங்களா
இல்ல இல்ல அப்டி இல்ல சரி ஓகே சொல்ல கூடாது சரி சொல்லுங்க ம்
அப்றம் ஆ சொல்லுங்க சட்னி அரச்சிட்டிங்லா இல்லியா
இல்ல இல்ல சரி அதா பேசிட்டு டு ஸ்டார்ட் பண்லானு இருக்குறே
உம்
ம் புரியல
இன்னு எத்தன கால் இருக்கு
ஹலோ
ஆ
கேக்குதுங்னா
ஆ கேக்குது ரொம்ப எட்ட பேசுன மாரி கேட்டுச்சு அதெல்லா இப்ப பேச கூடாது பேச கூடாது ம்
சேரி கட் பண்ணிட்டுங்ளா
சரி ஓகே உங்கள்ட்ட பேஸ்னதுக்கு நன்றி
இதெல்லா சொல்ல சொல்லிருக்காங்களா சேரி சேரிகா ஓகே அ இருங்க வாட்ஸ்ப் கால் வரும் ஒரே நிம்ஷ ஸ்
நா த்ரெட்டிங்